ஹலோ
எப்டிம்மா இருக்க
ஆஹ் நல்லா இருக்கமா
என்னமா பண்ற நா நல்லா இருக்கம்மா அப்டியா
உம்
சாப்டியா இல்லயா
சாப்ட்டமா நீ சாப்டியாமா
நா சாப் டம்மா ஒ ஸ்கூல் ஸ்டோரிப் பத்தி சொல்லமா
உம் எ ஸ்கூல் ஸ்டோரியா அப்டி என்னமா சொல்றது இரு க்கு
நெறய இருக்கு நீ யோ யோசி
ஆஹ்
அஹ்
ஒ ஸ்கூல்ல நெறய நெறய நல்லா விஷ்யலா நடந்திருக்குல்ல அதெல்லா சொல்லுமா, நீயோ கேம்லல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வின் பண்ணி பிரைஸ் எல்லா வாங்கிட்டு வந்தியே
உம் அதுவா நா வந்து ஹவுஸ் கேப்டன் ஆஹ் நான் வந்து ஒரு கேப்டனா இரு இருந்தேன். லில்லி ஹவுஸ் லில்லி ஹவுஸ் வந்து சிக்ஸ்த் வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்றம். நைன்த் படிக் க்கும் போது ஒரு மாஸ் டர் இருப்பாரு அவரு வந்து சம்ஹார மாஸ்டர் சம் ம் ஹேஹ் ஹ். நல்லா நல்லா ஆஹ் கோச் பண்ணுவாரு டீச் பண்ணுவாரு இந்த மாரி நல்ல மாஸ் சிலது அவரு அஹ் அப்ப வந்து நான் கரெக்டா ஆனி மேரி சவுஸ் ல இருந்தேன் ரெட் ஹவுஸ்னு சொல்ட்டு சொல்லுவாங்க அத இருந்தேன் அதுக்கு க்கப்பம் அவர் வந்து ரன்னிங் ரேஸ் யார்லாம் அத்லெட்டிக்ஸ் யார்லாம் வரீங்கன்னு கூப்ட்டு கேட்டாரு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் கூப்ட்டாங்க சரி நான் வந்து ஹண்ட்ரடா ட்ரை பண்ணலான்ட்டு பேர் கொடுத்தேன் ஆஹ் அந்த ஹவுசில வந்து நா மட் மட்டுந் தான் இருந்தேன் வேற யாருமே வர்லன்றதுனால என்ன அப்டியே விட்டாங்க. நீ வந்து செலக்டடுன்டாங்க சேரி நம்ப ஓடாமலே செலக்டட் ஆய்ட்டோன்ட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு செக்கேன்ட் ரவுண்ட்ல வந்து போனேன் செக்கேன்ட் ரவுண்ட்ல வந்து அ ஆல் ஓவர் டென்த்து நா டென்த்து படிக்கும்போது நடந்தது அ அது ஆலோவர் டென்த்து சொல்லி கூப்ட்டாங்க போன அ அப்டி போம்மோது ஒரு பொண்ணு அ சி செஷன்ல ஒரு பொண்ணிருப்பா அவ ஏன் முன்னாடி ஊமா நானு அவள் எனக்கு அவளுக்குந்தா போட்டின்ற மாரி அப்டி ஓடிட்ரிந்தோ என்னய எல்லாரு பாத்திருந்தாங்க நா ஜெயிப்பனா அவ ஜெயிப்பாளான்ட்டு எனங்கு மனசுல நெனச்ச அவதா ஜெயிப்பான்ட்டு ஆனா ஒரு செக் கென்ட்ல நா ஜெய்ச்சே அதுக்கப்றோ வந்து அ சரி நீ வி இவ்ளோ ஓட்ரண்ட் டு அவர்ன்னஸ் அதா நேரு ஸ்டேடியம் போய சேரி வா நம்ப வந்து ஸ்போர்ட்ஸ் ஓனர்ஸு போலா அப்டின்னாரு நா வந்து போலான் பாத்த ஆனா போக முல்ல செரி ஓ கே ஃபைன்னு விட்ட ஆனா அது எதுனால எனக் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துதுனு இப்ப வரைக்கு எனக்கு தெரியாது
அப்டியா நல்ல விஷயந்தானம்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தா நீ இன்னுங் கொஞ்ச முயற்சி பண்ணிருந்தினா அங்க நேரு ஸ்டேடியம்லா போய்ட்டு நீ ஃபஸ்
நேரு ஸ்டேடியம் ல வந்து எங்க பேரன்ட்ஸ் விடல இல்லனா போயிருக்லா
ஓ அப்டியா எ எங்ளுக்கு தெரியாத நீ இதுல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குனன்ட்டு
ஓ ஓ அது சேரி
எது செஞ்சால் நாங்க பரவால்ல பாப்பா நல்லா ஓட்றா அப்டி சொல்லி விட்ருக்கோ
கூப்ட்டாங்கல்ல என்ன கூப்ட்டாங்க நா ஓங்குட்ட சொன்னனா இல்லியா
ஆமமா நீ அப்ப சொன்ன ஆனா தெளிவாவே நீ எந்த விஷ் சும்மா சொல்லலல்லமா அந்த டைம்
சொல்ல மாட்டாங்கல்ல மா
அப்புடியா எனக்கு வந்து அது புரிய்லல்ல
ம்
அதனால செரி அவ்ளோ தொளவு எங்க ம வெயில்ல போய் சுத்துறதுன்ட்டு அன்னிக்கி நம்ப்ளால போக முடில அப்டி போயிருந்தனா உனக்கு மேபி அ நீ ஃபஸ் ப்ரைஸ் வாங்கிருக்லா சான்ஸ் இருக்கு
அதா எங்க ஸ்கூல்ல நடந்தது அ அப்றோ வந்து பேஸ்கெட்பால் வந்து ஜாயின் பண்ணே பேஸ்கெட்பால் வந்து ஜாயின் பண்ண ஒரு மூணு மாசம் போய் ஒரு மாசம் பேயிர்க்க ஆனா ஜோனல்ஸ் கூட்டிட் போனாங்க ஜோனல்ஸ்ல வந்து ஜெயிச்ச அப்றோ வன் வர்சஸ் வன் மேட்ச் நடந்துது அதுல வந்து அந்த ஒரு பையன வந்து டிஃபன்ஸ்ல பண்ணி அ டிஃபன்ஸ் வெச்சு அஃபன்ஸ்ல ஜெயிச்ச அதுகப்புறோ ரக்பி கூட்டிட் போனாங்க ரக்பி வந்து நேரு ஸ்டேடியம் போனே அப்ப வந்து பார்டிஸ்பென் சர்டிஃபிகேட் கச்சுதே அ அதுக்கப்றோ அவுள்தா ஏ ஸ்போட்ஸ் லைஃப் முன்சுச்சு அப்றொ காலேஜ்ல வந்து போலான் நென்ச்ச ஆனா வானா உட்டே
நீ காலேஜில போ வேண்டியதானமா ஸ்போட்ஸ் எது கூப்புற்றாங்ளோ அது அ கலந்துகோ இப்ப யாரு ஒன்ன தட பண்றதுக்கு யாருமே இல்லியே
கரக்ட்தா சேரி உங்க ஸ்கூல் ஸ்டோரிஸ் சொல்லுங்க பாப்பு
ஏன் ஸ்கூல்லியா என் ஸ்கூல்ல வந்து அத அதே ரன்னிங் ரேஸ் வெச்சாங்க எல்லா எட்டு பேரு ஓட்னோ நா என்னா பண்ட்ட நா எட்டு பேரு வந்து அந்த எர்நூறு மீட்ரா சம்திங் ஓடனு அதா ஒரு க்ரவுண் சுத்தி ஃபுல்லா ஓட்னு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவா ஓட்ணு அடுத்தது வந்து ஃபாஸ்டா லாஸ்ட்டா போரம்மோது ஃபாஸ்டா ஓட்ணுல்ல நா என்ன பண்ட்ட ஃபஸ்ட்டே ஃபாஸ்டா ஓடிட்டு லாஸ்ட்ல மூச்சுவாங்க நின்னுட்ருந்த நடுவ்ல சென்ட்றா அதுனால நா தோத்துட்டு வெள்ல வன்ட்ட அதே ஏ தங்கச்சி இருக்றா அவ வந்து செகேண் ப்ரைஸ் வாங்குனா
சூப்பர்
ஆமா அவ நல்லா ஓடுவா எனக்கு அப்பறமாதா ட்ரிக்கு சொல்றா ஃபஸ்டே சொல்லியிருந்தா ஏதோ ஓரளவுக்கு பாதியாவ்து தாண்டிருப்ப பாதி கேணராவ்து அதுவு சொல்லல அவ
ம் அது சொல்லியிருந்தா ஜெயிச்சிருப்பீங்கன்றதுனால தா சொல்லாம இருந்திருப்பாங்க அவங்க ஜெயிக்கணுல்ல
ஆம்மா
ம் எல்லாரு செல்ஃபிஷ்ஷாதான இருப் பாங்க
கரெக்ட்டாதா சொல்றமா அ அந்த மாதி அ வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயு கலந்துகிட்டே வந்தா அதுக்கு அப்புறம் ஒரு பலூன் ஆ கேம் ஒன்னு வந்து கண்டக்ட் பண்ணாங்க க்ளாஸ்ல ஸ்கூ ஆ ஸ்கூல்லே வந்து டீம் டீமா வந்து பிரிச்சு வப் ப்பாங்க அப்போ அந்த டீம்ல வந்து நா கிரீனு கிரீன் கலரு அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அஹ் அந்த அந்த இதுல வந்து நாங்கல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதே மாரி எங்க டீமு ஃபுல்லா ஜெயிச்சுடுச்சு
ஓ
அப்போ வந்து எனக்கு ரொம்ப இந்த கேம் புடிச்சதுனால நா சின்ன ஐட்ல இருந்து பெரிய ஐட்டு் வரைக்கு நல்லா தூக்கி போட்டு கேட்சு புடிச்சுட்டே இருந்தே அதனால ரொம்ப புடிச்சிருந்தது
ஆ நைன்த்து டென்த்துல வந் து அத்லெட்டிக்ஸ்ல ஜெயிச்சனால வந்து அந்த அந்தே பி டி சார் என்ன பண்ணாரு ஆ ஆ நீ ஹண்ட் போடு அப்டினாரு சரிய என்று போட்ட
செரி
போடும் போது எனக்கு என்ன பண்ணுன் தெரியல ஆனா போட்ட போட்டே ஒரு தொலைவுலக்கு போயிச்சு ஆனா நா தோத்துட்ட சரி ஓகேன்ட்டு லாங் ஜம்ப் போன நாந்தா கேட்ட நா எனக்கு லாங் ஜம்ப் ரொம்ப புடிக்கு நா போறன்ட்டு ஃபஸ்ட் டைம் போ செக் கேண்ட் டைம் தோத்த தேர்ட் டைம் வந்து கரெக்டா பண்ட்டே ஆனா ரண்டு வாட்டி ஜெயிக்கணு அப்பதா வந்து சேப்பாங்க நா ஒரு தடவதா ஜெயிச்சே அனால இதுல வந்து சரி வாணா நீ அப்புறொ பாத்துக்கலா அப்டின்னு அடுத்த வருஷம் பாத்துக்கலானாங்க ஆனா அடுத்த வருஷொ ஸ்கூல் மாறிட்டே
பரவால்ல விடுங்க அடுத்த வாட்டி இப்ப காலேஜ் போறீங்களா அந்த காலேஜ்ல என்ன ஒன்க்கு ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்களோ அதுல எல்லாத்துலயு கலந்துக்கோ கலந்துகிட்டு ஜெயிக்கறதுக்கு பழகு
உம்
ஜஸ்ட் நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலு உனக்கு அது ஒரு நினைவா இருக்குல்ல
கரெக்ட்தா
அதனால நீ ஒ ஒன்னோட இத திங்கிங்லா மாத்து ஒரே க படிப்பையே மட்டும் வச்சிருந்தாலு நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காதா இருக்கு அதா ஸ்போர்ட்ஸ் எல்லா அந்த இதெல்லா பண்ணாதா நல்லாருக்கு
கரெக்ட்டு
நைட் என்னாதா செஞ்சாங்க காலேஜ்ல
நைட்டு நா தோச சாப் ட்ட தோசைக்கு வந்து குருமா சாப்ட்ட
அப்டியா ஏ நா இங்க இட்லியு சாம்பாரு சாப்ட்ட சூப்பரா இருந்ச்சு கோ அஹ் அது இல்லாம வந்து மாம்பழோ டேடி வாங்ட்டு வந்தாரு அத கட் பண்ணி சாப்படும் போது அது இன்னு டேஸ்ட்டியா இருந்துது
வாழ்க்க தா
மணிய வந்துர்ந்தா சாப்ட்ருக்லாம்
சாப்பிட்லியே
ஆமா
ம்
உனக்கு புடிக்குமா மாம்பழல்லா
ஆமா ரொம்ப புடிக்கு
அத விட உ தம்பிக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு தெரியுமா
தெரிஞ்சுக்கணு உம் தெரியுமே
அவ அந்த சாம்பார்ல போட்டா மாங்கா சாம்பார் தா மாம்பழ தா வேணு அப்டி வச்சோன்னு வச்சுகேயேன் கடகடன்னு ஒரு தட்டு சோறு கூட சாப்பிடுவ அவ
அவ சாப்பிடுவானா சாப்பிட்டா நல்லதுதா ஆனா அவ சாப்பிடுவானா தெர்லியே
சாப்பிட்டுருக்கா மாம்பழோ பாத்தாலே அவ சாப்ட்ருவா
ஆனா வந்து வேலூர் கேக் வேலூர் கேக் எனக்கு வேலூர் கேக்தா வேணு அப்டின்னுவானே
ஆமா வேலூர் கேக்கு இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டம் தா அவனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு
உம் அதுவு கரெக்ட் தா சேரிம்மா இங்க வ வார்டன் வந்து வராங்களா அப்புறோ பேசுறேமா
ஓகேம்மா
ஹம்